வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
வாய்ஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பேசுங்க
என்னாச்சி
தூக்கத்துலந்தே பேசுற மாரி இருக்குது ஓ
செரி உள்ள வந்தேன் அப்டியே இதுவாயிடுச்சு
ஓ எதுனா மூவிஸ் ல்லாம் பாப்பீங்களா என்னா இது
ம் பாப்பே
ஆ ஃப்ரெண்ட்ஸ்க்குல்லா கூட போவீங்களா
ம் தோ இப்போ ஃப்ர வஃப்ரெண்டுங்கல்லா படிச்சிருக்காங்க டிப்ளமோ
ஐ டி எல்லா அந்த பக் பக்கமே போய்ட்டா இந்த பக்கம் யாரு வர்றது ஆ காமஸ் ஒர்க்கோ ம் ம் அது அவ் வவ ப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு அப்றமா வீட்டுக்கு வர்றது
ஆமா ஆமா
ம் மோ எத்தின மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க
ஒரு பன்னெண்டு ஒன்னு ஆயுடும் வீட்டுக்கு வர்றதுக்கு
இல்லயே எத்தின் மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க
அதான் பன்னெண்டு ஒண்ணு
ம்
நைட்டு பன்னெண்டு ஒன்னு வருவோம் காலையில ஒரு ஏழு மணிக்குல்லாம் எஜ்ச்சுப்பே
பன்னெண்டு வன்ட்டுன்னா கம்முன்னு இருப்பாங்களா வீட்டுல சைலன்டா
ம் சைலண்டா தா இருப்பாங்க
ஓ எங்க வீட்டு்லல்லாம் இருக்க மாட்டோம்ப்பா நா எ ஒழுங்கா இருந்தா ஓகே என்னா பண்றீங்கன்னு யாருக்கு தெரியும் வெளிய இல்லையா
நம்ப இருக்கறத பொறுத்துதான் வீட்ல சொல்லுவாங்க அவனுங்க கூட சேராத இவனுங்க கூட சேராதுன்ட்டு மத்தவங்கள சொல்லி குத்தம் இல்ல நம்மதா கரெக்டா இருக்கணும் அவங்க கிட்ட
ஆ ஆஹ
நீங்க எப்டி
ஆஹ
ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ அ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஆ ஹலோ
அ பிரேக் ஆவுது ஆ இப்ப கேக்குதா
அ அ கேக்குது உங்குளுக் டவர் செரியா கெடைக்கிலன் நெனைக்கிறே
ஆமா இங்க அப்டி இக்குது போல தெரிது ஒய்ஃபை எல்லாரு போட்ருக்றாங்கோ அ இப்ப கூட டுபுக்கு டுபுக்குன்னு இதாவுது ஒய்ஃபை
நீங்க போட்லியா ஒய்ஃபை
நாங்களு போட்ருக்குறோ மேல வீட்டுக்காரும் போட்ருக்காங்கோ சைடு வீட்டுக்காரும் போட்டுகறாங் எல்லா பக்கமு போட்டா எங்க பக்கோ குப்போறது தெரியாத முழிக்குது ஒய்ஃபை ம்
அவுள்தா அவ் அவுங்கள்து பாஸ்வேடு தெரிஞ்சுக்ங்க
அவுங்கல்லா சொல்றதில்ல நவுங்குளு சொல்றதில்ல அவுங்குளு சொல்றதில்ல அவுங்க வேற கம்பெனி இது போட்ருப்பாங்க நம்ம வேற கம்பெனி போட்ரு காங்க இங்கல்லா அப்டி இல்ல அவ்ளோ இதெல்லா கிராமத்து சைடு மார்லா பேச மாட்டாங்கோ அவுங்களுக்கு எதுனா வேணுன்னா ஹலோ ஹாய் பாய் அப்டின்னுவா எதுனா வேண்ணா குடுப்பாங்கோ பேசுவாங்கோ அவ்ளதா அவ்ளதா அதுக்கு மீறி அவுங்க வாழ்க்கைல என்ட்ர் ஆவ் முடியாது நம்ப வாழ்க்கைலியு அவுங்குளு வந்துக் பேச மாட்டாங் கேக்க மாட்டாங்கோ
நம்ப அப்டி இல்ல எ எல்லாருகிட்டியு ஜாலியாரு ப்போ யாரு வீட்டு பக்கத்துல இருந்தா அவுங்களுவ அதுதா அவுங்களும் நம்பளு ஒன்னு மேரி
அ அங்கல்லா அப்டிதா இருப்பாங்க இங்க அப்டியெல்லா கெடையாது சிட்டி சைடுல எதிர் வீட்ல என்ன நடந்தாலு எட்டி கூட பாக் மாட்டாங் அந்த மாரி போயின்னுருக்கு இது குப்ப கொட்டம் போது வெளிய எட்டி பாக்றாங் பாரு அப்ப மட்டு பாத்து ஸ் மைல் பண்ணுவோ அவ்ளோதா அதுக்கப்புறமா ஸ்மைலே பண்ண மாட்டாங்கோ அவுங்களுக்கு வேணுன்னா வருவாங்க பேசுவாங்கோ இல்லேன்னா அவ்ளதா
இந்த இந்த சைடெல்லா எப்டி தெரியுமா வீட்டான்ட வீட்டான்டப்போய் ஒக்காந்துட்டு எதானா ஒரு கத பேசிட்டிருப்பாங்க அதே ஒரு சிரிப்பாருக்கு பாக்கறதுக்கு
இங்கெல்லா அப்டி இல்ல உள்ளேவே ரூம்லியே வேலையே இல்லனாலு உள்ளேவே ஒக்காந்திகினு அப்டே வெளே எட்டி பாத்தா கூட நம்பதா வெளிய எட்டி பாக்குணு வண்டிய வண்டி போறவங்க போயினு வந்துன்னு இருக்கு அவுள்தா
ம்
அ நம்ம வண்டியதா வேடிக் பாக்ணு
ஜெயில் மரியே உங்குளுக்கு இப்ப அங்க ஜெயிலே
எங் மாமியாரே அப்டிதா இங்க வந்தாங்கனா ஒரு ஒரு வார இருக ளான் எல்லா டிரெஸ்ஸூ தூக்கிண்டு வருவாங்கோ ரெண்டாவ்து நாளே ஓடி போய்ரன்னுவாங்கோ என்னால இங்க இருக் முடியாது அப்டின்ட்டு
இன்னு அங் கம்ஃபடபுளா இருகாது
ம் அவுங்க பழைய ஏரியால இருக்கம் போது அவுங்கோ நியர் பைஸ்தெல்லா வந்து பி பேசுவாங்கோ ஒக்காந்தின் பேசுவாங்கோ இங்க வந்து யாரு வரமா ட்டாங்கோ அதுனால அவுங்களுக்கு கடுப்பாயிரு ஒரு நாள் இருப்பாங்க ரெண்டாவ்து நாள் ஓடி போயிருவாங்கோ ஆ ம் ம்
கோவ்மா அப்டி எல்லா இல்ல இங்க எல் ம் தோ இங்க சர்ச்ல அடிக்கிது பக்கத்துல
ஓஹோ ஓகே ஓகே ஓகே ம்
ஒரு ஃபை மினிட்ஸ் அடிக்குன் நெனைக்கிறே
ம் டைமிங்ஸ் ம் ம்
நீங்க என்னா பண்றீங்க இப்ப
இப்போ வீட்டு வேல எல்லா இருக்குது அதல்லா ஃபுல்ஃபில் பண்ணனு சாமான கழுகணுன் நாஷ்டா பண்ணு
பண்ண மாட்டாங்களா
யாரு இல்ல நா மட்டுந்தா பண்ணுவே ம் வேணுனா நம்ப ஆள்காரு வேலக்கார் வ ச்சுக்லா இங்கே எல்லாருமே வேலக்கல வச்சுப்பாங்கோ
நீங்க வச்சுக்க மாட்டீங்க
இவரு எங்க வீட்டுக்கார் ஜிம் இல்லையா அதனால நீ வீடலயே ஜிம் ஒர்க் அவுட் பண்ணு இது வேல ல
பத்தொன்பது இருபது ம் நா இந்த நா செய் அ அவங்கள செய்யவாங்க ஆனா நம்பள செய்ய விட மாட்டாங்க அவங்களே செஞ்சுப்பாங்க
ஆ ஹ்ஹ ஆ பரவால்ல மம்மி நல்ல மம்மி எங்க பசங்க வருவாங்கோ இதுக்கு வருவாங் ஒங்க ஒ கடைக்கு கூட்டின்னு போறத்துக்கு வருவாங்க போய் பயண்டாடானா இல்ல நீயே வந்துடு நீயே பாத் கு வாங்கோ நா வாங்குனா உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாது அப்டின்னுவாங்கோ சேரினு இஸ்துன்டு போவே இது எல்லா வேலயு விட்டுட்டு போய் வாங்கிட்டு அப்புறமா வந்து வேல ஸ்டார்ட் பண்ணு அது மாரி ம் போயிட்டு இருக்குது ம் வேற என்ன அ தம்பி என்ன பண்றது அக்கா என்ன பண்றாங்க ரெண்டு பேருக்குமே கல்யாண ஆயிடுச்சா
ஒருத்தருக்கு மட்டு தா கல்யாண ஆயிடுச்சு ஒருத்தவுங்க இங்க இபி ஆபிஸ்ல வேல செய்றாங்க
ஆ சர்ச் பண்ணினுக்கிறாங்களா பாத்துன்னுக்கிறீங்களா மாப்பிள ம் எப்டி இப்போ அந்த ஃபீல்டே வேணுமா இல்ல வேற ஃபீல்டு வேணுமா தேடின்னுக்குது
எப்டி இருந்தாலு ஓகே ரிலேட்டிவ் தா இருக்காங்கன்னு நினைக்கிறே
ஆ எப்டி இருந்தாலே ஓகே ம் அக்காக்கு புடிச்சிருந்தா செ
ம் அக்காக்கு புடிச்சிருந்தா சேரி
ம்
நம்பலா அது பண்ண போறோ நல்லா பாத்துக்குனா சேரி ம்
கோயிலுகிலுக்கெல்லா போவீங்ளா எல்லாரு ஃபேமிலியோட இல்ல நீங்க மட்டு போவீங்களா
நா பிரணஸ் கூடதா அதிகமா போனோ கோயில்கோவிலா தோ போனா போயிருவே ந்த இப்ப கூட சிவன் கோயில் போயிட்டு வந்த இங்க காலாஸ்தீரி ஆந்திரா
ஆ ஆ ஆமா ஆமா ஆமா ஆ ஆ
அங்க போயிட்டு வந்தோ
ம் திருப்பதிக்கு போணு இல்லியா காலஸ்டிக் போயிட்டு அப்டியே திருப்திக்கு போயிட்டு வரனுனு வாங்க இல்ல போயிட்டு அப்டியே வீட்டுக்கு வந்துரனுமா
நாங் காலஸ்திரீ மட்டு வீட்டுக்க போய்ட்டு வீட்டு போயிட்டு வண்டோம் திருப்பதி அடுத்த வாட்டி போயக்கலாம் ம் டடாயிடுச்சு பைக்ல வேற போன்து
ஸ் ஓ ப்ரெண்ட்ஸ் ஒ ட போனீங்
ஆ
அது சொல்லிருப்பாங்களே ங்க மம்மி இங்க போயிட்டு அப்றமா திருப்பதிய பாத்துட்டு தா வரணும்னு‌ வாங்களே ஏ நீங்க போலியா போட்டோ வரணுனு சொல்லுவாங்க
திருப்பதிதா ஆனா போனுனாங்க
ஆ ஆ அ ஆ பரிகார பண்ட்டு வந்தீங்ளா அங்க
போயிட்டு சும்மா கொஞ்ச நேர அப்டிய சுத்தி பாத்துட்டு சாமி கும்புட்டு போனுன் ஆச அனால போயிட்டு அப்டியே வந்தோ
எத்தின் பேர் போயிருந்தீங்க பைக்லயே
நாங்க ஒரு நாலு பேரு போனோ
ம்ஹ்ம் ஓ ஒரு பைக்ல ரெண்டு பேரா இல்ல ஒவ்வொருசு செப்ரேட் ஆ எவளோ பெட்ரோல் ஆகுது அது போறத்துக்கு
ஒரு ஃபைவ் ஹண்ரட் சிக்ஸ் ஹண்ரட் ஆவுது அவள்தா
பெட்ரோலுக்கா வண்டீலே போய்ட்டு வந்துர்லா
அவன்டையே போய்ட்டு வந்துர்லா
ஆ ஆ ஆ
ப்ளா களம்புனா ஈவ்னங் ஒரு ஃபையோ க்ளாக் வந்துர்லா
ரூட்டு தெரிஞ்சு வச்சுகுனா போய்னே இருக்கலா கூகுள் மேப் போட்டு போய்னே இருக்குறது இல்லையா
தா கூகுள் மேப் எல்லாத்துக்கு கூகுள் மேப்பல்லா பாக்க மாட்ட
ஆ ஆமாவா ஓ அப்ப சுத்தி சுத்தி பழக்
ம் அங்கர்ந்து பேங்ளூர் ஐவே கூட அப்டியே அங்கர்ந்து பேங்ளூரு எத்தினி கிலோமீட்ரு நூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வருது அந்த ஐவே‌வ புச்சா ம் ம்
நேரா ஐவே புச்சுனு வந்துர்றது அ அனா இ வேங்ல ஆ
நம்ப்ளு நம்பளால முடியுன் நென்ச்சு போனா போலா
ஆமா இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸு பக்கொ இருந்தா போது அப்டியே பேசின்னே வந்துர்லா போய்ர்லா
ஆக மொத்துல போய்டுவோ அந்த கெடத்துக்கு ரீச் ஆயிடுவோ தெரியல்னா கூட யாரு கிட்னா கேட்டு கேட்டு போயிடுவோ
ம் ஹ்ம் ஹ்ம் ம் பசங்குலு சொல்லுக்குறாங்க போணு பைக்ல அவ ஃப்ரெண்ஸுங்கல்லா அப்டிதா பைக்ல போய்க்கிறாங்க ட்ரிப் புக்கு ஒரு ஆறு பேர் கிட்ட த்ரீ டேஸு நானு போறனிருந்தானுங்க இல்ல இல்ல அவ டேடியெல்லா உடு மாட்டாரு டு வேணாடா சின்ன பைனா இக்குற அப்டின் சொல்லிட்டு வேணான் சொல்லிட்டு அ இங்கெல்லா அப்டிதா போயிட்றாங்கொ பசங்கொ ஹாஸ்டல்ல பிஜில இருக்குறாங்கன காலேஜின் சொல்ட்டு ஓடி வந்துர்றானுகொ யார்னா ஃப்ரெண்ஸ புடிச்சினு வண்டியில ஓடிர்றாங்கொ போம்போது உஷாரா போணுல்ல
ம் ம் கொஞ்சொ லைட்டா மிஸ் ஆயிட்ச்சன்னா கூட அவ்ளோதா லைஃபே போச்சி ம் ம் நாங்க போற வழியெல்லா லாரியெல்லா கௌந்து லாரி பஸ்ஸு இதெல்லா இட்ச்சியினு
அ
கௌந்து போய்ருக்கு
ஆ அது மாரி போயின்க்குது
அதிகமா முருகன் டெம்புலுக்கு தா போவோ தோ இப்பொக் கூட லேட்டஸ்ட்டா திர்த்தாணி போய்ட்டு வந்தோ அப்டியே
பாக்கததில்ல
ம் ஆமா அப்டியே இங்க ஒரு ஃபேம ஸா அந்த ஒரு கோய்லு சிர்வாபுரின்ட்டு இப்ப லைட்டா ஃபேமஸ் ஆச்சே
ம் ம் ம் ஹ்ம் ஹ்ம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங் கூடயே போய்டுவீங்ளா ஆகே அது நல்லது உடுங்க ம் ம் அதா உடுங்க நல்ல புத்தி வரட்டுன் போறீங்க
அதிகமா ஆனா கோயிலுக்கு தா போவ
அ ம் ம்
ரொம்ப நா சுத்துறதுன்னா. கோவிலுக்கு சுத்துறதுதான் அதிகமா சுத்துவோம் பசங்களு கூட வேறது
ம் எல்லா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தா வேற எங்கன சுத்தி இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டு இருந்தால கோயில் கோயிலா சுத்தி
எதுவுமே செட் ஆவலையே உம்
மாட்ட மாட்டேன்றாங்க
அப்படி இருந்தாலும் நம்மளோட சின்னப் பசங்களா இருக்காங்க. இல்ல நம்மளோட ஒரு வயசு பெரியவங்களா இருக்காங்க.
இல்ல இந்த சச்சின் டெண்டுல்கரே பெரிய வயசில் தான பு ட்ச்சு வச்சுக்கிறாரு பெரிய வயசுன ஒரு வயசு ரெண்டு வயசு ஒங்கள ஹண்ட ட்ரெண்டிங் பண்ணிக்குவாங்கல்ல அப்டி போவோ.
போயிட்டு வராதுட்டாங்கல்லா
ஆ அதுவும் ரைட்டு தான். ஒண்ணும் பண்ண முடியாது ஒழுங்க கோயிலு கோயிலாவ சுத்துக்க ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கா கோயிலுக்கு வராங்கன்னா ஓகே
ம் அவனுக்க தா கூப்புட்டு போவானுங்க என்ன